ஹலோ வணக்கம் தோழி ஹலோ ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க? வீட்ல எல்லாரு எப் ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க?
எல்லா நல்லா இருக்காங்க தோழி.
சாயால்லா குடிச்சாச்சா?
என்னங்க?
சாயா குடிச்சாச்சா? கேக்குதா தோழி?
ஆ அது ஆமா அதெல்லாங் குடிச்சாச்சு. இப்ப டிஃபனுக்கு சப்பாத்தி மாவு பெசைஞ்சுட்ருக்கே.
ஓகே தோழி ஓகே சப்பாத் தியு தொட்டுக்க என்ன தோழி?
லா செய்வே சு கொண்ட கடல வேக வச்சு இறக்கி வச்சிருக்கே. அந்த மாவ பெசஞ்சு வச்சுட்டு மூடி வச்சுட்டு துணிய போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறோ அத செய்ய ஆரம்பி ச்சிருவே. அவங்க ஒம்போதர பத் து மணிக்குதா வருவாங்க. பைய ஹஸ்பண்டு அப்பதா வருவாங்க. அதுக்கப்புறோ ஒரு நைன் தேர்ட்டி போல ஆரம்பிச்சேன்னா தேச்சு சுட்டு வச்சுட்டோம்னா அவங்க பத்து மணிக்கு வந்து சாப்பிட கரெக்டா இருக்கு.
ஓகே தோழி ஓகே ஓகே அப்ப சேரிங்க தோழி பசங்க எல்லா என்ன பண்றாங்க?
பொண்ணு கல்யாணம் பண்ணி குடுத்து பேரே இருக்காரு மூணு வயசு ல கோயமுத்தூரு. தேவதர்ஷினினு கூட பேசுவாங்க ஆ ஆ கோயமுத்தூர்ல இருக்காங்க. ஆ ஊர் வந்து இங்க அரியலூர்ல கல்யாணோ பண்ணி குடுத்தோ ஆனா அவரு மாப்ள வேல அங் க கோயமுத்தூர்ல சரவணம்பட்டி ஐ டி ல இருக்காப்ல இவ கவுண்டம்பாளையத்துல வீடு
ஆ ஹா
ம் ம் ம் பையனுக்கு வந்து இப்ப நிச்சயம் போன இப்ப இந்த பதினெட்டாந் தேதிதா மே மாசோ பதனெட்டுதா பண்ணுனே ஆவணி மாசோ செப்டம்பர் செப்டம்பர் பதிமூணு திருமணம் பையனுக்கு ம் அதனால பொடவ தாலி வாங்கறது தேதி வச்சதுல இருந்து எல்லா நெறையா இருக் குது ஆ பொண்ணுக்கு ஜாக்கெட் தைக்கிறது அவங்க பொடவ எடுக்க வர சொல்லி நாங்க நெறைய என் நாளு நம்ம இவ்ளோ நாளு இருக்கேன்னு நெனைக் கிறோ அ ஆ அதுபாட்டுக்கு வந்துரு ஆமா ஆடி முடி யட்டு ஆனியில பண்ண மாட்டே வேணான்ட்டாங்க இவங்க இது ஜாதகப்படி அதனால ஆவணிதா ம் ஆமா ஆவணி மாசன்ன ஸ்ஸுக்கு செப்டம்பர் பதிமூனாந் தேதி ஞாயிற்றுக்கிழம கல்யாணோ திருமணோ அதனால பொண்ணு வந்து பேசு சொல்லிருச்சு அத்த எனக்கு பிரவுன் கலர்ல பொடவ எடுத்து குடுங்க அப்டின்னுச்சு. ஆ ம் செரி கலரு அது சாம்பிள்க்கு இது சும்மா ஒரு இந்த ரீல்ஸ்ல வர சேலைய ஒண்ணு அனுப்பிருக்கு இந்த மாரி கலர்ல எனக் கு எடுத்துக் குடுங்க அத்தைன்னு செரிம்மா அதென்ன அப்றோ நீ கட்றதுதானே
ஆ நா நா செரிங்க தோழி
ஆமா
ம் அதா திருமண வேலைகள் ல்லா லைனா இருக்கு ஆ பொண்ணு இப்பதா இந்த ஓட்டு போட வந்ததுனால அப்டியே வந்தாங்களா அவங்க மாமியார் வீட்ல பத்து நாளு இருந்தாங்க அரியலூர்ல இங்க திருச்சி பக்கத்துலதா இருக்கு. நாங்க திருச்சிங்கிறனால அவுங்க வீட் ட்ல பத்து நாளு எங்க வீட்ல வந்து பத் து நாள்னாங்க அந்த பத்து நாள்ல பையனுக்கு நிச்சயதார்த்தம் பண்லான்னு போன பதினெட்டாந் தேதி நாலாந்தேதி எலெக்ஷன்ங்ளா நாலா அது வந் துட்டு அங்க பத்து நாள் இங்க பத் து நாள்னாங்க அத அந்த இதுல புரோக்ராம் வச்சு நிச்சயத்த முடு ச்சே மாப்ளையும் பொண்ணு பேரெல்லா வந்துட்டு போனாங்க தெ திருமணொன்னா ப ஆ ஒரே பைய ஆமா ஒ ரே பையந்தா இப்ப தா மூணு வயசு ஆவுது ம் எதோ போயிட்ருக்குது ம் எனக்கு நானு அவரு ட்ராவல்ஸ் வச்சுருக்கோ நாங்க
ஆ ஓகே ஓகே ஆ
சுருக்கனால ரெண்டு பேருந்தா கால்ல கெளம்பி ஆ சாப்பாடெல்லாங் கட்டி எடுத்துட்டு போயிருவோ
ஆ
தெ இன்னக்கி நா கொஞ்சப் போல அதாவ்து டெய்லி நா கால்ல போயிட்டு அவரோட நைட்டு பத்து மணிக்கு தா வருவே வந்து தோசையோ இட் லியோ சட்னியில்லா நா காலைலயே அரச்சு வச்சுட்டு போயிருவே வந்து தோசையோ இட் லியோ ஊத்திட்டு வச்ச சாம்பாரா புளிக்கொழம்ப இ ருந்துச்சுனா தொட்டுக்குவ சட்னி கால்லியே அரச்சுக்குவே என்ன கொழம்போ இப்ப சாம்பார்னா என்னதா இருந்தாலு நமக்கு ஒரு காரச்சட்னி தேவப்படு அதனால்தா நா அது நைட்டு வந் து அத அரைக்க லேட்டாவுமுன்னு அரச்சே வச் சுட்டு போயிருவே இப்ப ஒரு புளிக்கொழம் ஆமா வச் சுருவே அது மிக்சில வக்க தேவயில்ல சி சிஸ்டர் அது வந்து எப்டினா நாம காலேல தான அரைக்கிறோ காலேல அந்த காரச்சட்னி அரைக்குறதுனால எண்ணய ஊத்தி தாளிக்கிறோம்ல தாளிச்சு வச்சுட்டு போயிட்டோம்னா அப்டியே இரு இருக்கும் அத நம்ம நைட்டு வந்து சாப்புறோ காலேல மீத வந்ததுனா காலேல சாப்டோம்னா சரியா போயிடு நம்ம ரொம்ப வச்சுக்க தேவயில்ல நெறயா அரைக்க போறது இல்ல நாங்க மூனு பேரு தா பைய மூனு பேரு பைய அது பைய எங்கேயாவது வெளியூர் போயிட்டாருனா அங்க அவனுக்கு சாப்ப சாப்பாடு இருக்காது நானு அவ சொன்னா அதனால நா சாம்பார் வெச்சா கார சட்னி வெப்பே இப்போ புளிக்குழம்பா இருந்ததுனா எ அன்னைக்கு நாங்க அந்த கார சட்னி வேணான்றுவாரு அந்த புளி குழம்புலே சாப்டுக்குவோ இட்லி எல்லா தொட்டு சாப்டா நல்லாருக்கு மீன் கொழம்பு இதெலா பாத்தீங்னா இட்லிக்கு நல்லா இருக்கு அதுக்கு சட்னி தேவையில்ல சாம்பார்னா எனக்கே பஸ்டு எறங்காது அதனால நா சட்னி அரச்சிருவே நைட்டு வந்து அரச்ச நேட்டான அதனால இன்னைக்கு இப்ப அதாவது நம்ம டெய்லி போயிறனா எனக்கு வீட்ல வேல இருக்கும்ல அதனால வாரத்ல ஒரு நாள் எடுத்துக்லா ஒரு கெழம பாத்து நானா அவர்கிட்ட சொல்லிருவே துணி தொவைப்பே வீட்ல வேல தொடைக்குறது கூட்றது எல்லாமே ஆமா இன்னைக்கு அதனால நா இன்னைக்கு போகல ஆமாந்தோழி அதனால நா வீட்ல வேல பத்தலேனா சொல்லிருவே சேரி பாக்குறதுதா இருக்கா எப்டியு இந்த ஞாயிற்றுக்கிழம நாங்க கொஞ்ச எதுவு இறைச்சி செய்யல
ஆ ஆ
பைய ஊர்ல இல்லேண்டு பைய நைட்டு வராப்ல அதனால மட்டன் எடுத்துட்டு வந்தறேனு சொல்லிட்டு காலையில ஆபீஸ்ல இருந்து ந்து இடையில ஒரு பன்னெண்டு மணிக்கு எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாரு சமச்சுட்டேன் ரெண்டு மணிக்கு சாப்பிட்டு த்துட்டோம் ஆபீஸ் அவரு கெளம்பி போயிட்டாரு ஸ்டாப்பெல்லாம் இருக்காங்க அவர் கெளம்பி போய்ட்டாரு பையன் அவரும் நைட்டு வருவாங்க அதுனால இப்ப செரி நம்ம இ த செஞ்சுருவோ அப்டின்னு பைய ஆனா கொஞ்ச பாத் திங்னா சாப்பாடு இப்ப மட்டன் கொழம்புன்னா அவெ சாப்பாடே சாப்டுவா
அ ஆ செரி செரி ம்
கது அ எதா அந்த கிரேவிய வச்சு சாப்டுக்கலா ஆனாலும் அவெ சாப் பாடு இருந்தா குடும்மா அதே நா சாப்புர்றேம்பா அவனுக்கு பசி அடங்காது அந்த பசங்க பாத்தீங்கன்னா ஆமா ஆமா அந்த மாரிதா சோறு தா கேப்பாங்க ரைஸ் தா வேணும்பாங்க அவ இவருக்கு எனக் கு கொஞ்ச சக்கர இருக்குறதுனால நாங்க நைட்டு காலைலயு கம்பல்சரி டிஃபன் எடுத்து தா ஆவுணு அதனால நா எதாவு செஞ்சுப்பே ம் இப்பயெ சப்பாத்தி பண்ணா எனக்கு மூணு அவருக்கு நாலுன் செய்வே தோழி ஆ பைய வேணாமா எனக்கு சாப்பாடே வைங்கன்ட்டா அதனால இப்ப எனக்கு அவருக்கு மட்டு தேச்சு வச்சுட்டு மிச்ச மாவ வச்சுருப்பே காலைல அத செஞ்சு ட்டு‌ அந்த சன்னா மசாலா இப்ப செய்ய போறோல்ல அத காலைல வச்சு சாப்டுக்கலா அவ்ளதா ம் ம் சூடு பண்ணா போது காலைல் ல மூணு பேருக்கு அது காலி பண்ணிருவே அந்த மாரி கணக் பண்ணி சம ச்சுக்றது நம்ம அப்றொ நம்ம தானே சம ச்சுட்டு எரா என்னாதா நீங்க எது பண்ணாலு சமச்சு அள்ளி எடுத்து ஒரிச்சுக்கிட்டு ஓடையில அந்த டென்ஷன்ல எத இப்ப நை ட்டு இப்ப காலை டிஃபனுக்கு இது ரெண்டு ரெடியா இருக்கு ஆனா சமையல் ஒன்னு இருக்கும்ல மத்தியொ சமையலுக்கு டீ போடையில் டீ கால டீ போடைலயே சமையல் வேலைய அப்டியே கன்டினியா ஆரம்பிச்சிருவே ஆர்ற‌ ஏழு மணி க்லா ஆரம்பிச்சு ஒம்போதுக்லா முடுச்சுட்டு குளிச்சுட்டு நாய்க்கு சோறு வச்சுட்டு எல்லா வேலையும் முடுச்சுட்டு ஆமா அ ஒரு குட்டி இருக்காரு வீடு இப்பதா கட்ணோ தோழி அது பாத்தீங்கன்னா இங்க வீடு தனியா நம்ம அதாது எக்ஸ்பன்ஸ் ஏரியால கட்டிருக்கதுனால ஒரு நாய் இருக்கட்டுமே அப்டின்ட்டு என்னா கால்ல போயிட்டு நைட்டு தா வரோ அதுனால ஒரு டாக் இருக் கத்தன கு குட்டில இருந்து வளர்றாரு ஆஹ நேரம் நமக்கு இப்ப நான் தனியா இருக்கேன் இல்லையா அவர் தான் எனக்கு இந்த வரையும் என் பக்கத்து படுத்திருக்காரு வெளியில போரட்டள்ள நான் உகாந்துருக்கேன் அவர் என் பக்கம் கத்தல பத்துருக்காரு அடியே பொழுது போயிடும் அத நைட்ல தனியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டின ஒரு பையன் கொண்டாந்துட்டு இப்ப வளர்ந்துட்டு இருக்காப்ல அவருக்கு சாப்பாடு எல்லாம் வச்சிட்டு நாங்க விட்டுட்டு தண்ணி வச்சுட்டு பெடிகிரி வச்சுட்டு போயிட்டு நாங்க நைட்டு ப மணி வரைக்கும் அப்படியே இரு சாப்பிடவே எங்களை பார்த்தோன கொலைச்சுக்கிட்டே அந்த வச்ச சாப்பாடுல்ல கால்ல வச்சதை எங்களை பார்த்த திட்டிட்டு குழச்சுட்டட்டு அதை போய்
யாரிட்டையா சொல்லி மத்தியானம் வைக்க சொல்லலாம்லாம் வீட்டு கிட்ட அததுெல்லாம் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களோ
பயப்ராங்க போடுறாங்க அஹ் மெயின் கேட்டை நான் பட்டிட்டு போயிருவேன் காம்பௌண்டு மெயின் கேட்டு நான் சாவி மேலதான் வச்சிருக்கேன் கேட்டு சாவிமட்டும் வீட்டு சாவி எடுத்துட்டுயவம் கேட்டு சாவி இருக்க ஏ ஒரு எமர்ஜென்சி எ ஒண்ணு என்ன என்ன பண்றதுன்ன சாதி அதை மட்டும் வச்சிருப்பேன்
உம்
வருவங்க அதுக்குன்னு ஏத்துக்கிட்டு போண்ணிட்டே சொல்லுவே ஆனா இது யார் சொன்னாலும் இது சாப்பிடாதுங்க இது ஒரு அழுத்தம் யாரு என்ன சொன்ன நா எங்கள ஆமா எங்கள எங்கள பாரத்தாதான அதது திட்டிக்கிட்டே ளொல் ளொல்லன்னு போய் ரெண்டு கடி கடிக்கும் அந்த பெடிகிறிய திருப்பி ளொல் ளொல்லன்னு சொல்லு ரெண்டு கடிக்கடிக்கு அவ்வளோ கோபம் எங்களை சுத்துவாரு அங்க போய் சாப்பிடுவாரு திருப்பி எங்களுக்கு பாார்த்து சரிடா சரிடடான்னு அவங்க அப்பா தடவி கொடுப்பாங்க சரி அண்ண வந்துட்டாரு அம்மா பாக்கு அண்ணா அப்பா என்னைய அம்மா அண்ணே பாப்பா எங்க பாப்பாவ பாப்பான்னா நல்லா தெரியு அப்பிடியே வாசல பாக்கு ஆமா ஆஹ இப்ப நம்ம வீட்டுக்கு வரயில இருந்தப்ப நா என்ன சொல்லுன்னா அப்பா எங்க அப்படினு அந்த கேட்டு தான் அப்படி
ஆஹ சில பூனையு அப்பிடிதா வீட்டுல வளக்கர நம்ம பூனியு அது நல்ல பாசமா இருக்கு உம்
அவர் வருவாரு வரயிலேயே வாழ ஆட்டோ ஏன்னா அவர் வந்தா தா அந்த டாய்லட்டே போகு அது அப்பிடி இருக்கவே இருக்க ஆமா அது நாங்க குழந்தையில இருந்து பழகிட்டு அதனால என்னாச்சினா வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நாங்க வீட்டு குள்ளேயே வளர்த்துருனு இப்ப நா வீடு கட்டயில சொல்லிட்டே வீட்டுக்குள்ள நா கூட விட மாட்டே அது போர்த்திகொருக்கு மெத்தப்படி இருந்தது இட நறைய புல்லா காமோண்ட் உள்ளகோ எடோ இருந்த இரண்டாயிரத்து நானூறு ஸ்கோயர் பிட்டுல ஆயிரத்தி நானூறு வீடுக்கட்டி இருக்கோனா புள்ளா எடோ இருக்கு அப்போ நமக்கு அதுங்க வளர்றதுக்கு எடம் தேவையானது அது போதும் வீட்டுள்ள நா உடமடோங்க ஏன்னா சுத்தமண்ண முடியல தோழி நம்மளால சோபா இது எல்லா பாத்தீங்கன்னா அப்புடியே முடியாயிரு இல்லயா அதனால அது வேண்டா பையனுக்கு நாளைக்கு குழந்த பிறந்தாலா கஷ்ட மரும வந்தாருன்னா மூஞ்சு அதன நல்ல கொஞ்சம்ரு ஆனா வீட்டுக்குள்ள உடையில கொஞ்சம் எல்லா ஒரு மாரி யோசிக்க இருக்காங்களா அதனால நா வீடு கட்டையிலே சொல்லி நாய் வீட்டுல வெளியில தா நம்ம வளர்க்கணு அங்க இங்க தா வைப்பே அதனால ஆ வந்தப்போ குளச் தங்கோ புதுசுல்ல எல்லாம் வீட்டுக்குள்ள ஓடலன்னு ஏசி ரூம்ல தா அவுங்க படுப்பாங்க அப்புற அப்புற நா டோர குளோஸ் பண்ண எல்லா சங்கட போட்டுட்டு உள்ள போயிருவாங்க அப்பா பைய நா எனக்கு அதட்டி நா வெளியில படுக்க வச்சு ஒரு ஒரு மூண் நாலு நாள் கத்துச்சி தோழி அதுக்கப்புறம் அதுக்கே பழகிச்சி இவங்க அவ்வளோ தான் நம்மள வெளியில போட்டாங்க முடிஞ்சிச்சி ஆமா அப்பிடியே அதுக்கிட்டு இப்ப பாத்தீங்கின்னா சாப்பாடு குடுப்பே கொஞ்ச நேர பேசிட்டு இருக்கோ அவரு இருந்தோன்னா அவர்கிட்ட கொஞ்ச நேர விளையாடு பேசும் வெளியில சுத்து அது பாட்டுக்கு போய் தூங்கிரு அவ்ளோதா பழகிடு அவ்ளோதா நமக்கு எல்லாம் முடிச்சுட்டா நா நம்ம உள்ள போ போறது இல்ல அவ்ளோதான்ட்டு அதுக்கேப்ப தெரிஞ்சிச்சு இந்த போர்டிக்கோ தா இப்ப அவுரு வீடு ஆமா அது நல்லா எக்ஸ்பன்ஸ் ஏரியா வீடுங்க இப்பதானே கட்டிக்கிட்டு இருக்காங்க பிளாட்டு் போட்டதுல இல பாத்தீங்கின்னா வ இ நா போர்டிக்கோல படுத்திருக்கே தோழி அவ்ளோ காத்து அப்புடி அப்பிடியே பறந்துட்டு போது முடி அப்படியெல்லாம் அப்படி இருக்குது ஏதுக்கு வீட்டுக்குள்ளன்ட்டு வெளியில வந்து இப்படி தான் பாத்துக்கிட்டு இருந்தேன் சரி டைம்பாஸ் சும்மா தானே இருக்கோ அப்படின்ட்டு மாவு பேசன்ஜிகிட்டே இது பண்றேன் தோலி
சரி போ சரி நேர முடிந்து விட்டாது சரியா
மிக்க மகிழ்ச்சி உங்களோட ந நிறைய விஷயங்க பகிர்ந்துகிட்டோம் முக்க மகிழ்ச்சி ஆஹ் மீண்டும் கண்டிப்பாக மீண்டும் டைம் இருந்தா கால் பண்ணுங்க